ம் நல்லா இருக்கீங்களா
கோ நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கோங்க வீட்ல கெழந்தைங்களா நல்லா இரு இருக்காங்களா
அ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா என்ன அதிசயமா இருக்கு கூப்ட்டுருக்கீங்க
சேர் ரொம்ப நாள் ஆச்சுங்க பேசி நீங்க கூப்பிடுவீங்கன் பத்தா நீங்க கூப்ட்ற மாரி தெரில
செரிங்க எப்டி போ கொஞ்சோ வேலயெல்லா
வேலயெல்லா ரொம்ப ரொம்ப அரிபரியா போயிட்டே இருக்கு நீங்க
சரிங்க
உம் கம்பெனில கொஞ்சு பிசி தா உங்குளுக்கு
உம் நானு ஒர்க் பண்ணிட்டு தாங்க மொதல்ல இருந்தே இப் இப்போ வந்துட்டு வீட்ல தா இருக்கே ஜாபுக்கு போயிட்டு இருந்தே இப்ப கொஞ்சு போறதில்ல
அப்படிங்களா உம் உம் உம் அதனால ஏ வர்க் கு விடுறீங்க
போகணுங்க மறுபடியு வர சொல்லி இருக்காங்க கண்டினியூ பண்ணுங்க ஜாப் நல்லா ஈஸியா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆ போகணுங்க ஆ கொஞ்சு கொழந்தைகளுக்கெல்லா லீவ் ஆச்சுங்களா அதனால இப்போ தி இப்போதைக்கி வீட்டில இருக்கே
சேரி சிஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கூட ஆ கன்டினியூ பண்ணுங்க ஏன்னா வேல இல்லாமல வீட்டுல இரு இருக்க கூடாதுங்க ரொம்போ கஷ்டோ
ஆமாங்க
சேலரிய தாண்டி ரெண்டு அது வந்து ரெண்டாவது விஷியோ வீட்டுல எல்லா இருந்தீங்கன்னு வெச்சு இருக்குங்க பைத்தியமே புடிச்சிரு
ஆமாங்க
உம்
இப்போ உங்களுக்கு டூர் எல்லா கூட்டிட்டு போவாங்களாங்க கம்பெனியில
கம்பெனியில டூர் பாத்தீங்கன்னா அவங்க கூட்டிட்டு போறத இல்லைங்க அவங்க அவங்க கம்பெனிக்கு அவங்க எம்டி சாருக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க மீட் மீட்டிங்கு அதுக்கு பதுவா அவங்க போக முடியாதனால நா அக்கௌண்ட்ஸ் பாத்துட்டு ட்ருந்ததுனால
உம் உம்
அனுப்பிச்சி விட்டாங்க செரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களோட காரு கொடுத்துட்டு டிரைவர் போட்டு எங்கள அனுப்பிச்சி விட்டாங்க
செரிங்க செரிங்க ஓ பரவாலெங்களோ உம்
கம்பெனி விசிட்டுங்க நம்ம நம்ம அக்கௌண்ட்ஸ் லைன்ல வந்து என்னென்ன ப்ராப்ளோ வருதுங்குற த நம்ம போயி அத பாத்துட்டுருக்கறவங்க தானே ஃபேஸ் பண்ண முடியு அதெல்லா சொல்லலானு சொல்லிட்டு அதுக்காக போ சொல்லிருக் பண்வாங்க
பரவால்லிங்ளே ம் எத்தன பேர் போனீங்க
நாங்க தனியா போறதுக்காக ட்ரைவர் மட்டு இருந்தாருங்களா அதனால இன்னொரு லேடி கூட ஒர்க் பண்ற பொண்ணு வந்து இருந்தாங்க பில்ங் ஒர்க்ல இருக்க பொண்ணு ரெண்டு பேரும் போயிருந்தோ ட்ரைவர் போயிட்டு வந்தோ
ம் என்னங்க அது கம்பெனி விசிட்டுங்களா டேரெக்டா ஆஃபீஸ்ல போய் பாத்தீங்ளா இல்ல ஃபீல்டுலயே போய் பாத்தீங்களா
ஆ உள்ளெல்லா எல்லாமே சுத்தி காமிச்சாங்க பேப்பர் கம்பனிங்க அது பெரிய எப்டி சொல்றதுனா ம் இங்கே கம்பனிங்க பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க அவுங்கதா டீலஸ்ர்க்லா குடுத் த்துட்டுருக்காங்க மெயீன் டீலர்ஸ்க்ல்லா இப்ப எங்க ஓனர் வந்துட்டு மெயின் டீலருங்க கோயம்புத்தூர் டிஸ்டிக்
ஓ அப்பிடிங்ளா ம் ம் சேரிங்க
அதனால அவுங்க அவங்க வாங்கிட்டுங்க சப்டீலர்ஸ்க்லா குடுப்பாங்க இவங்களே டேரைக்டா பெரிய யூனிட்டுங்க
சேரி செரிங்க ஆக்ஸ் ரா நீங்ளு வாங்கி ஏ உங்ளுக் கீழ நறைய சப்டீலர்ஸ் இருப்பாங்க
ஆமாங்க சப்டீலர்ஸ் அவுங்ளுக் வந்து பாத்தீங்னா டேரக்ட் டாவு போட்டுக் குடுப்போ இப்போ சின்ன சின்ன கடைகளா வச்சிங் ஸ்டேஸ் னரீஸ்லா அவுங்க வந்து அவ்ளோ போட் ட்டு அவங்க குடோன்ல சேஃப் பண்ணி வெக்க வேண்டிய அவசிய இல்ல இப்ப காலேஜெஸ் எல்லா இருந்துச்சினா நம் பெரிய லெவல்ல வாங்கி வெப்
ம் ம் ம்
அப்றோ இல்லேன்னு வெச்சிக்ங் சின்ன சின்ன ஸ்டேஸ்னரினா அது சும்மா ஆ லோக்கல் சேல்ஸ் தான ஆகு கொஞ்சோ கொஞ் சமா அதனால வந்து அவுங்க அவ்ளோ வாங்கி ஸ்ட் இது பண்ண வெக்க மாட்டாங்க ஸ்டோர் பண்ண மாட்டாங்க அதனால கொஞ்சோ கொஞ்சமாதா வாங்குவ அதனால நாங்க வந்து து எங்குளுக் பேமெண்ட் குடுத்துருவாங்க பில் பண்ணி குடுத்துட்டம்னா எங்க பில் குடுத்துட்டம்னா அவுங்க எங்குளுக் பே பண்ணீரு பண்ணா அந்த மாதிரிங்கெ
இப்போ நீங்க ஒர்க் பண்ணதுனாலெ நீங்க உங்களோட ஓன் யூஸ் கு வாங்கலாங்களா பேப்பரூ ஃப்ரீயா கெடைக்குமா எப்டீங்க
ஏ ஆ குடுப்பாங்கெ ஆனா நம்மோ பெருசா வாங்கிலீங்கெ அப்ப தம்பி கொழந்தெங்ளா வந்து பெரீயெ ஹைர் ஸ்டடீஸ் இல்லிங்களா செரீன்டு அந்த டைம்ல சின்ன சின்ன நோட்டலா தருவாங்க
உம்
ஸ்கூல் இது இந்த ரைட்டிங் ஒர்க் நோட்டெல்லா தருவாங்க அப்புறோ இது பிராக்டிஸ் பண்ணறதுக்கு புக்குல வாங்கி குடுத்தாங்க டிராயிங் புக்கு மாரி எல்லா கலரிங் புக் புக்கல்லா வாங்கி குடுத்தாங்க
உம் உம் உம் பரவாலைங்க உம் நோட்டு மட் டு நறையா இருந்ததுன்னு வெச்சுக்கங்களே பசங்களுக்கு அத கொஞ்சு க என்ன சொல்றது வீட்டுல நெறையா அரிசி இருக்கு இருக்குரமாரி ஒரு தேவ இருகாதுங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்குன்னு வெச்சுக்கங்களே உண்மையாதா நோட் மட்டு அடிஷ்னலா வீட் வீட்ல இருந்துருச்சுன்னு வெச்சுக்கங்க அவங்க வாட்டுக்கு அவங்க வேலைய பண்ணுவாங்க உம் பத்து பத்தாம இருக்கு போது அவங்க அத எழுதுருக்கோ இது கோ யோசிச்ட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நோட்டு எக்ஸ்ட்ரா இருக்கற மாரியே வே பாத்துக்கோங்க வீ வீட்டுல
ஆ ஸ்கூல்லேயே குடுத்துடுறாங்களா எல்லா நோட்டுமே அதுக்கு நம்ம பே பண்ணிறாமாச்சு ங்களா தனியாக நம்ம வாங்கறதுக்கு இல்ல செரி நம்ம அங்கே போறதுனால அவங்க இதெல்லா கொஞ்சு எக்ஸ்ட்ரா ம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க வீட்டுலல்லா ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு வெச்சுக்கோங்க ஹோம் டெஸ்ட் எழுதருக்கு அந்த மாரினு ட்டு சேரினு குடுத்தாங்க அப்ரோ ரொம்ப சரி நம்ப ஒர்க் பண்றோ ஸ்டாஃபுக்கு குடுக்கலானு
ஓ செரி சரி இப்ப அங்கெல்லா போனா ஒர்க் கெடைக்குங்களா
ஆஹ் கூ கூப்பிட்டேதா இருக்காங்க அவங்க வான்டெடா இருக்கு ஒங்ளுக்கு எதாது ஐடியா இருக்கா
டைமிங் எவ்ளோ சொல்லுவாங்க
டென் டு சிக்ஸ் அந்த நா போம்போது டென் டு சிக்ஸ்ங்க இப்ப என்ன டைம்னு தெரி
டென் ஓ கிளாக் ஓகே ரீச் பண்ணிக்கலாங்க டென் ஓ கிளாக் ரீச் பண்ணிக்கலா சிக்ஸ் ஓ கிளாக் கங்க முடியதுன்னு வச்சுக்கோங்க அப்றோ நாங்க வீட்டுக்கு வந்து சேரக்கு
செவனோ ஓ கிளாக் ஆயிருங்க செவன் அப்டிங்ளா ஒங்ளுக்கு போறதுக்கு எட்ரையாயிரு நா வந்து செவன் செவன் டின் ஆயிரு வந்து சேர
ஏ ஷார்ப எனக்கு பஸ் அங்க கெடைக்காது அது கொஞ்சோ ரிஸ்க்கு ஜாஸ்திங்க வந்த ஏரியாக்கு வந்து சேரக்கு கரெட்டா ஒன்றர மண் நேரோ ஆகுங்க
செரிங்க
டைமாகு
செரி செரிங்க லோக்கல்ல இருக்குறவங்னா ஓகே
வெளில வந்தோனே பஸ் கெடச்சதுன்னா ஓகே அப்டியு கெடைக்காதுங் கொஞ்சோ நேரோ நின்னுதா வரனுமா
அந்த டைமிங்லா சொல்ல முடியாதுங்க நம்ப ஆபீஸ் ஒர்க் பண்ண பொயிட்டோன்னு வச்சுக்கோங்க ஜாபுக்கு பொயிட்டோம்ன்னா இன்னோ ஒர்க் அதனால நம்ப அத எதிர்பாக்க முடியாது பஸ் கரெ ட்டா
அஞ்சு மணிக்கு விட்டாங்கனா கூடங்க கொஞ்சோ கரெக்டா இருக்கு ம் அது முடியாதுங்க அது முடியாது முடியு முடியலேன்னு முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க நம்ப கொஞ்சோ டைம் ஒதுக்கி அதுக்கு முன்னாடி கெளம்பனு அதுக்கு காரணோ என்னன்னு பாத் திங்னா எங்க வீட்டு கிட்ட குறிப்பிட்ட டைமுக்கு தா பஸ் வருங்களா அதுதா அப்டி போனும்னா அதுக்கு தகுந்த மாரி அங்க பஸ் வரதுக்கு பொருத்து மாறி போனு வேலைக்கு போனுன்னு கம்பல்சரி இருந்துச்சுன்னா போலா சேல்ரி எவ்ளவு தருவாங்ளா
ஆ சேல்ரிலா நல்ல சேல்ரி தருவாங்க நா அப்போ பாத்தீங்ன்னா நா பொய்ட்ருக்கும் போதே ஸ்டார்டிங்கே கொஞ்சோ நல்ல சேல்ரி குடு தாங்க எய்ட்டு டென்னு அந்த அந்த மாரியிலா குடுப்பாங்க கொஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சினு வச்சிக்கோங்களே ஆ நல்ல சேல ரி தருவாங்க லீவு அதே மாரி நெறைய லீவ் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஃபுல்லா லீவுங்க நமக்கு டூ டேஸ் கேஷுவல் சி எல் லீவ் போட்டாலு அந்த டூ த்ரீ டேஸ்ஸு போட்டாலு அவுங்க சோலரியில புடிக்க மாட்டாங்க ஃபுல்லா குடுத்துருவாங்க
நீங்க பி ஃஎப்பெல்லா பா சரீங்களா
அ அதுவு பாப்பேங்க அதெல்லாமே பாப்பே
செரி செரிங்க அது நா முன்னாடி ஒர்க் பண்ண எடத்துல ஏதோ பி எஃப்ன்னு சொல்லி நம்பர்லா குடுத்தாங்க சும்மாவாச்சு எல்லா பணோ பிடிக்கிறேன்னு சொல்லி புடிச்சா பாத்தா அந்த நம்பரே ஆக்டிவேஷன்ல இல்லைங்க ஏமா திட்டாயாங்களா என்னங்
அப்பிடில்லா இல்லைங்க பண்ண மாட்டாங்க கண்டிப்பா சான்ஸே இல்லைங்க
அவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இருக்கணு இல்லைங்களா ஆ அப் வேலய உட்டு நிக் ஆமாங்க
நீங்க கண்டின்யூ பண்ணிட்டு இருந்திங்கன் வெய்ங்க அது கண்டிப் ப்ப அவுங்க இது பண்ணிருப்பாங்க நீங்க கன்டினியூ பண்ணாதனால அவுங்க அப்டியே விட்டுட்டாங்க போல
ம் யாருக்குமே குடுக்கலங்க எனக்குன்ட்டு இல்ல அதுக்கு முன்னாடியெல்லா ரொம்ப வருஷோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களா பாப்பாங் ட்ட அந்த நம்பர் வெச் வெச்சுட்ருக்காங்க முன்னாடி எனக்குதா புதுசா குடுத்தாங்கன் வெய்ங்க முன்னாடி அந்த நம்பர் வெச்சுட்ருந்தவங்களுக்மே வந்து அவங்க பெருசா கண்டுக்கலிங்க என்ன ஏதுனு கூட சொல்லல அது நா போனது ட்டு இது உங்ககுட்ட காட்னே நெனைக்கிறேங் ப்ப அந்த நம்பர் ட்ட வந்து சொன்னே நீங்க அத பாத்துட்டு இல்லேன்னு தா சொன்னீங்க
அந்த நம்பர் லாக்கின் பண்ணி பாத்தோம் நாங்க ஒரு நாள் சொல்லுங்க எங்க வீட்ல சிஸ்டம் இருக்கு லாகின் பண்ணி பாத்தன் வெச்சுக்கங்க அதுல நம்பர் வச்சுருக்கிங்ளா
அதுவு தெரிலைங்க பாக்கணு
நீங்க பாத்துட்டு சொல்லுங்க ஒரு நாள் ஃப்ரி ஆயிட்டு வீட்டுக்கு வரும்போது சொல்லுங்க நா உங்களுக்கு பாத்து சொல்றே அதில் லாகின் பண்ணி பாக்லா
ஒ
அமௌண்ட் எவ்ளவு எத்தன மாச ஒர்க் பண்ணி பண்ணிருக்கிங்க அப்படின்ட்டு பாத்தம்னா தெரியு அது வந்துட்டு எடுத்துக்கலாமே இப்போ எல்லாமே ஒரு ஏ டி எம் கார்டு மாதிரி தராங்களாமா அவுங்கவுங்களோட அமௌண்ட்டு அவுங்கவுங்க ளே எடுத்துக்கிற மாரி
வேணுங் வேணுங்கறப்ப எடுத்துக்கலாங்களா
எடுத்துக்கலா மந்த் வைஸ்ஸாவு எடு த்துக்லா
அதா நல்லது இல்லீங்களா அத போய் புடிச்சு வச்சி ரொம்ப வருஷ கழிச்சி கெடக்கிறக்கு பதிலா இப்ப தேவைக்கு கெடைச்சிதுன்னாதா நம்ளுக்கு பரவால்ல
ஆமாங்க கவர்மெண்ட் இப்ப புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா அந்த இதுல இருக்கிறவங்க அத பத்தி தெரியாதவங்க பாத்திங்ன்னா எறந்துட்றாங்க அப்போ அது அவுங்க ஃபேமிலிக்கு யாருக் குடுக்கறது என்னென்னு இதே வந்து கவர்மெண்ட்ல அந்த மாரி பண நெறைய இருக் க்குது அதனால இது குடுத்துருவோ கார்டு மாரி ட்டா வேணுன்னா எடுத்துக்கிறாங்க வே இல்லாட்டி வெச்சிக்றாங்க பின்னாடி ரிட்டயர்மென்
ஆமா ஆமா ம் அது அவுங்கவுங்களோட விருப்பம் தானங்க வேணுன்னா யூஸ் பண்ணி ஏதோ எமர்ஜென்சின்னு வைங்கள யார்ட்ட போய் கேக்கறது நம்ளோட காசே இருக்கும் போது யார்ட்டையு போய் கேக்கணுன்னு அவசியமில்ல இப்போ தப் சப்போஸ் அப்ளே பண்றோன்னா வரதுக்கு
அமோண்ட்டு கம்மியா இருந்துச்சினா ஒரு டூ த்ரீ டேஸ்ல வந்துருங்க அப்பறம் ஆமாங்க பல்க்கா இருந்துச்சினாதா கொஞ்சோ ஒரு ஒன் வீக்கு டென் டேஸ் ஆகு
ம்ஹும் அது போக கிராஜுவட்டின்னு எதாவது புடிப் ஆ இருக்குங்களா கம்பெனில கிராஜுவ
தருவாங்க கொஞ்ச ந கொஞ்ச நல்லா ஒரு கம்பெனியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ எல்லா இதுவு இருக்கு அதுல பாத்தீங்னா உங்ளுக் கண்டிப்பா குடுப்பாங்க எங்க கா ஆஃபீஸ்ல ஒரு த்தருக் குடுத்தாங்க எல்லாத்துக்கு குடுக்கறதில்ல ஒருத்தருக் குடுத் குடுத்தாங்க நானே பாத்த அவுங்கள கேக்காமையே அவுங்களுக் குடுத்தாங்க ஏன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு
சேர் சேர் சேர் ஸ் சேரி சேரி செரிங்க ம் பத்து வருஷ இருக்கணுன்னு நெனைக்கிற
அப்டின்னு ஆ எனக்கு அது கரெக்டாக இயர்ஸ் தெரியல
ஆமான் பத்து வருஷம் இருந்தாங்கன்னா அந்த கிராஜுவேட்டிலிருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஏதோ குடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்ங்க
சேலரி வாங்குற சேலரி
ஆமாங்க பேசிக்னுு நினைக்கே பேசிக் சேலரில இருந்து இவ்லோன்னு சொல்லி ட்டு அளவன்சுசல இல்லாம பேசிக்னு ஒண்ணு இருக்குல அதுல இவ்வளோன்னு சொல்லிட் டு ஏதோ குடுப்பாங்க பத்து வருஷ் த்துக்குன இன்டு பத்து பேசிக் சாலரி ஒரு ஒரு ஐயாயிரம் ரூவாய்ன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பில்க்கு
சரிங்க
இன்ட்டு பத்து வருஷம் ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்குங்க அது அது எப்படி கால்குலேட் பண்றாங்க தெரியல ஆனா அத அப்படிதான் குடுப்பாங்க
சின்ன
சேரி ஓகேங்க நாள் வாங்க வீட்டுக்கு வாங்க
ஆ சரி வர்றங்க அந்த நம்பர் எப்டியாவது கலெக்ட் பண்ணி வைங்க.
ஆ நான் கலெக்ட் பண்ணி பாத்துட்டுங்க நான் மறுபடியும் கூட உங்களுக்கு கால் பண்றன் சரிங்களா சரி ஓகேங்க ம் வச்சருங்க பாய்ங்க